ஹலோ கேக்குதா சிஸ்டர் ஆஹ் கேக்குத்
ஆ கேக்குது ஆஹ் கேக்குது சொல்லுங் உம் சா நீங்க சாப்டீங்களா
உம் சாப்டே என்ன சாப்ட் டிங்ளா
இங்க வந்து பருப்பு பருப்பு
சாம்பாரு உம்
போரியே
அப்ரோ சரி சரி உம் ஆஹ் கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க
நீங்க சாப்டிங்ளா
மீன் வருவல்
ஓ அப்டியா செரி ஆஹ் கேக்குது சொல்லுங்க
உம் சொல்லுங்க சிஸ்டர் அப்ரோ உங்ளுக்கு என்ன சமைக்க வரு பாஸ் பசங்களா எனக்கு வந்து எயிட் மந்த் ஒரு பேபி இருக் க்கரா
அப்டியா சேரி என்ன ஃபுட் எல்லா ஊட்டி விட்றீங்க என்ன என்ன ஃபுட் எல்லா தரிங்க சாப்பிடறதுக்கு கொழந்தைக்
நா வந்து என்ன குடுக்குறேன்னா ஆஹ் காலையில வந்து ராகி கஞ்சி குடுத்த எவ்ளோ நாள் அதா குடுத் தின்ன நடுத் அதுக்கப்றோ அவுளுக்கு கோல்டு் ஆயிடுச்சு அதான் அவரு கோல்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறோ ரொம்ப கோல்டு ஆயிடுச்சு இரும்பு நட திரும்பல அவளுக்கு அதனால என்ன பண்ணே எங்க ஊர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க காமிச்ச அவுங்க என்ன பண்ணிட்டாங்க நெறைய மருந்து எழுதி குடுத்துட்டாங்க
ஓ அப்டியா
ஆஹ் அதுக்கப் அப்புறோ என்ன பண்ணே செரி போட்டே போட் பொட்டு கூட கொஞ்ச கூட கம்மி ஆகல எப்படி இருக்குதோ அப்படி மட் அப்படியே இருக்கு அது அதுக்கப்றோ அப்புறோ என்ன பண்ணே செரி ஊருக்கு வந்துட்டே
ஆஹ் அப்டியா
நம்ம ஊருக்கு வந்து இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல காமிச்ச இப்ப கொஞ்சோ பரவாயில்ல அவுங்க கூட நெறைய மருந்து எதி குடுத்துருக்கறாங்க இப்ப கொஞ்ச பரவாயில்ல ஓகே தா
ஓ அப் டியா அதா கோல்ட அத இதெல்லா கொஞ்ச கொடுக்காதீங்க
ஆமா ராகி கஞ்சிதா இவ்ளோ நாள் குடுத்துருந்த இப்போ வந்து குடுக்குறது துல்ல இப்போ அவளுக்கு எப்போ இந்த மாரி கோல்டு ஆயிடுச்சே அப்போலேந்தே நா குடுக் ருக்கறது இல்ல ஆனா என்ன ன்னா அவளுக்கு வந்து இந்த இ இட்லி ஆ ம சாப்பாடு நெய் சாப்பாடு அதுக்கப்பற திரும்ப இட்லி அதுவே திருப்பி திருப்பி குடுக்குறேன்னா
ஆமா
அதா கொஞ்ச எனக் கஷ்
இடியாப்பம் குடுக்கலா
இடியாப்பம் குடுக்கலா ஆனா இங்க இடிய இடியாப்பம் விக்காது இங்க
அப்டியா அதலா வீட்டுலே செஞ்சுக்கலாம்ல
இல்ல இப் அ அவ்வளோ வசதி இல்ல வீட்ல
அதுல அந்த அந்த மாரி கலக்கி அது வந்து இடியாப்ப மாரி போடாம கட்டியா கூட பண் பண்ணுவாங்க சும்மா சாப்படுறதுக்கு அது வந்து பால்ல போட்டு கூட கொடுத்தா குழந்தைகளுக்கு நல்லதா அது அப்பற வாழப்பழம் ஈவினிங் டைம்ல வாழப்பழோ அ வாழப்பழம் குழந்தைக்கு குடுக்கலாமா ஆறு மாசத்துல இருந்தே குடுக்கலாமா
ம் அதல்லா குடுக்கலாம் ஆனா இவளுக்கு வந்து நெஞ்சில சளி இருக்கு கே
அதெல்லா சாப்பிடுதா அதெல்லா அடிச்சிட்டு போயிடும் கொழந்தைக்கி க்கு அதனால பாத்ரூம் போகுது அதனால ச்சிட்டு அப்படியே போயிடும் வாழப்பழம்லா இப்ப அப்டியே அதுல வந்துடும்
ம் அப்டி சொல்றீங்களா
இது இது ஆப்பிள்லு உருளக்கெழங்கு அது ல்லா வேக வச்சுட்டு அப்புறமா அதை மசஞ்சு அதை கூட கொடு ஆப்பிள் இல்ல நீங்க அப்படியே குடுக்க கூடாது அது வந்து வேக வச்சு வேக வச்சீங்கன்னா இன்னும் ஸ்வீட்டா மாறிடுமா அது ரொம்ப ஸ்வீட் என்ன ஸ்வீட் என்ன
அப்படியா ஆமா
அப்பறமா தோல் அப் தனியா வந்துரு அது ல அது ஆப்பிள் மட்டும் நல்லா பெசந்து ஈவினிங் டைம்ல கொடுத்தா நல்லது அது ஸ்வீட் குழந்தைக்கு ஸ்வீட் கொடுக்ககூடாது சொல்லுவாங்க சோ ஸ்வீட்டும் எல்லாமே ஹெல்த்தியா கூட இருக்கும் அது
ஆம ஆம நானும் இப்போ அவளுக்கு எய்த் மந்த்து நடக்குது சரி டி இது முடிஞ்ச பிறகு நைன்த் மந்த்தலருந்து ஃப்ரூட்ஸ ஸ்டார்ட் பண்ண
அதான் அப்படி பண்ணு எல்லாமே அப்படியே குடுக்காதீங்க ஃப்ரூட்ஸ் கூட எல்லாமே அப்படியே கொடுக்காதீங்க வேக வச்சு குடுங்க வேக வச்சு குடுத்தா நல்லா தான் உடம்புக்கு
பண்றேன் எனக்கு என்ன பயம்னா அவளுக்கு செட் ஆகுமோ செட் ஆகதோ ஒரு பயம்
ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க அவனுக்கு செட் ஆகுதா சாப்படுறானா சரி சாப்படுறா இதுவே கொடுங்க அது செட் ஆகலையா வேணா குடுக்காதங்க அப்படி யூஸ் பண்ணி பாருங்க முதல்ல ஒரு டைம்
ம் அத ம் ஏன்ன இல்ல இல் இல்லை அவளுக்கு வந்து என ஃபர்ஸ்ட்டு பேபியா அததான் கொஞ்சம்
அதான் எல்லாரும் தெரியுது குழந்தைங்க ஏதாச்சும் போட்டாலே ஆ விழுநாடு தெரிது ஆனா கொஞ்சமா ஒருவாய் ஊட்டி விடுங்க அத அவன் எப்படி சாப்பிடுறான் குழந்தைங்க வந்து பிடிக்காததுன்னா அப்படியே துப்பிடுவாங்க அதுலே தெரிச்சுக்கலா அது ஆமா குழந்தைங்க வந்து புடிச்சா சாப்பிடுவாங்க இல்லைன்னா துப்பிடுவாங்க
ம்ய் அவ எல்லா ஃப்ரூடுயு துப்புறா சிஸ்டர்
தாஹ எல்லாமே துப்பிர்றாளா அவ
வாலா இருக்கறா ஒரு எல்லாமே நேத்து என்ன பண்ணா நா இட்லி சாப்பிடுனுந்தேனா
அ
எவ் எங்க வீட்டுக்கார ந அப்டியே பேசினே இருக்கறே அப்டே என்ன பண்ணா இ அந்த ஸ் சாம்பார் புடிச்சி வெ த்தா பாருங்க ப் இது பெட் எல்லா ஸ் சாம்பார்
அத்தா கொழந்த முன்னாடி நல்ல வேல நீங்க எது வெ
ஆமா ஆமா சூடான பொருள் எதுமே வெக்கக் கூடாது கரெட் தா ஆனா அது மட்டுந்தா கொஞ்சோ பயம் ம்மா இரு ஏனா அவ என்ன பண்றா எல்லா மாவுயு த்திர்ரா அவ
இல்ல கொயந் திங்க இய ஒ பச் எட்டு ஒம்போது மாசோ வ ரொம்போ இதுவாயிடுவாங்க கொயங்க கொஞ்சோ சுறுசுறுப்பா இருக்கற மாதி இருக்கூ அவுங்களு த நீங்க ஹால்லல்லா அப்பிடே விட்டுடு எதாச்சு வெச்சுட்டு விடாதீங்க
உம்
ஏதா சமைக்கிறீங்க ஏதா சுடு இத வெச் சிங்க ரூம்ல வெச்சு லாக் பண்ணிடுங்க இல்லனா கிச்சன்லே வெ சிருங்க கொயந்த முன்னாடி எதுவு வெச்சாதிங்க எதாவ் கொயந்த ஒக்கார வெ திங்னா சுத்தி பாருங்க எதாச்சு இருக்குதா ஏன்னா எறும்பு கூட கடிச்சாலு கொழந்தைங்களுக் ரொம்போ அழுவாங்க அது ஒண்ணுமே இல்ல குட்
ரொம்ப அழுவாங்க ஆமா அவுங்களுக்கு சொல்ல முடியா தில்ல இப்போ ஐயோ இப்டிதா என்ன செஞ்செ கா திலயோ முன்னான் முன்னாநேத்தோ சுடு தண்ணி எடுத்துன் வந்து வெச் ச்சனா
ஆ
வெச்சிட்டு அ குனிஞ்சி ஏந்து அத அப்டே எடுக்க போறா
பாருங்க கொழந்தைங்க முன்னாடி எது வெக்க கூடாது நீங்க பால் கொழந்தை குடுக்குறீங்கள அந்த பால் கூட முன்னாடி‌ வெ க்காதீங்க
இல்ல இல்ல இல்ல நா இப்ப தா கொஞ்சோம் ஏ நேத்து என்ன தெரிமா பன்னா அவுங்க எங்க வீட்டுக்காருக்கிட்ட இல்ல அவுங்க அப் ப்பா கிட்ட சாப்ட் டவே விடல
ஆஹ்
கேக்குறா ம மாங்கா ரெண்டு சாப்ட்டா வேணா வேணான்னு சொன்னா கூட அவுங்க அப்பா கேக்க மாடேங்கிறாங்க
எது புளிப்பு மாங்காவா இல்ல ஸ்வீட் மாங்காவா
இனிப்பு மாங்காதான் இனிப்பு மாங்கா
அப்டி யா பரவால்ல அது அதும் கொஞ்சோம் மெசெஞ்சு நல்லா கொடுங்க பட் அவளுக்கு ஸ்வீட் ரொம்ப
அவளே மெசுர் ஆமா ஆமா அதான் கொஞ்சம் இதவா இருக்கு உம் கரெக்டா சொன்னீங்க
சுகர் எல்லாம்
உங்களுக்கு எத்தனை பசங்க கரெக்டா சொல்றீங்க
அக்காக்கும் உங்க கொழந்தருக்கு எங்க அக்கா எல்லாமே சொல்லுவாங்க அவங்க வந்து நான் பால் வீட்டோட பால் கொடுத்தா கூட எங்க அக்கா இல்ல அதுல ஸ்வீட் இருக்கும் ஸ்வீட் கொடுக்க மாட்டேன் அப்படினு எங்க அக்காவே நல்லா சொல்லுவாங்க அது பத்தி
இதெல்லாம் கொஞ்சம் ஓ வருல
இல்ல எங்க அக்கா சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்க சொல்றோம் அவுங்க கேட்க மாட்டாங்க அது
கேக்கலானா நீங்க சொல்லணும் ஏன் நீங்க கேட்க மாட்டேன்னு
நாங்க சொனா எங்க திட்டுவாங்க நா நா மட்டும் இல்ல எங்க ஃபேமி ல எல்லாரும் அப்படிதான் சொல்றங்கானங்க அவ சொன்ன கேட்க மாட்டேங்கறா அப்டினு
உம் உம் இங்க பால் கூட கொடுக்க மாட்டேன் ங்க வெளி பால்லு
இல்ல அவ குடிக்க மாட்டான் மொதல்ல எங்க அக்கா பொண்ணு மொதல்ல குடிக்க மாட்டேன்ற அவங்க அம்மா மாதிரியே இருக்கற அவடும் அவுங்க அம்மா அவங்க அம்மா என்ன சொ ல்றாலோ அது அவ
உம் ஹும் இப்டித்தான் எனக்கு எனக் க்கு என்னன்னா என் என் பொண்ணுக்கு வந்து நான் இப்பவே சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட்டே கொடுக்குறேன்
ஓ அப்படியா எங்க அக்கால அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க ஒரு நாள் ம பிஸ்கெட் குடுத்ததே அவங்கங்க அக்கா என்ன திட்டுனாங்க
பாத்து பாத்து வளத்தாதான் அது எல்லாம் பாக்காம எல்லாமே குடுத்துதான் வளக்கணும்
ஆ ஆமா எங்க அம்மா அதான் சொல்லிட்டே இருப்பாங்க
அதான் அது சாத்து சாப் அப்பறம் இது இது சாப்பிடாது அப்படின்னு சொல்லக்கூடாது சாக்லேடு அவனாவது ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட்டே குடுக்குறேன்
ஆமா எங்க அத்தைக்கும் பொண்ணு தான் இப்பதான் பண்ணுச்சு அவங்களும் அதே மாதிரிதான் எது வேணா வில் அ அது ரொம்ப சின்னதா இருக்கும் அந்த கொழந்தை ஆனா என்ன வேன குடிச்சட்டு இருப்பாங்க அவனுக்கு ஜோரம் வண்டிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் கோல்டு இருக்கும் நேத்து கூட ஃபீவர் அப்போ கூட அவங்க வந்து அது வந்தா போற வந்து ஏத வேண ஊத்திட்டே இருப்பாங்க
உம் ஹும் என்ன குடுக்குறாங்க அந்த பேபிக்கு
அது எங்க அக்கா வந்து அரிசி அரிசி வந்து அரிச்சி போடற மாதிரி செஞ்சு அது வந்து பால்ல கலந்து குடுக்குறாங்க அந்த சுடி தண்ணியில கலந்து குடுக்குறாங்க
உம்ஹ இல்ல இல்ல ஆஹஹா இல்ல இல்ல அவங்கல்ல உங்க அத்த என்ன குடுக்குறாங்கன்னு
எங்க அத்ததான் அரிசி இருக்குதுல அரிசி அது வந்து இந்த புண்ணு அதா பிரியாணி செய்வாங்களே அந்த அரிசி
ஆஹ் அந்த அரிசியாக்கா ஆமா பச்ச அரிசி
ஆஹ் பச்சரிசி அது வந்து அரிச்சிப்பாங்க அரிச்சி மாவு மாவு பண்ணிட்டு ஒரு க ஒரு டம்ளர் அளவு பால்ல வந்து ஒரு ஸ்பூன் கலஞ்சு பாங்க பால் போட இருக்கத போல அதே வருதான் அது கலந்து கொழந்தைக்கு காலில கொடுப் ப்பாங்கா மதியானம் சாப்பாடு ஏதோ பசந்து குடுப்பாங்களா நைட்ல இட்லி அப்டி
செரி சிஸ்டர் நம்மக்குடு தநேரோ முடிஞ்சிட்ச்சு சிஸ்டர் நன்றி வ
நன்றி